ஹலோ ஆ ஆ வணக்கோ
ம்
ம் என்ன பண்ணிட்டிருக்கீங்க
ஆ சும்மாதாங்க ஆ அப்டோ சாட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க
சேட்டிங்கா யார் கூட
சும்மா தானுங்க
செரி ஓகே ஓகே செரி செரி செரி
ம்
உங்க ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே இந்த ஜாப்புக்கு ரெஃபர் பண்ணீங்களா
ஆ இந்த ஜாப்புக்கு இன்னு ரெஃபர் பண்லீங்க அதா இன்ட்ரெஸ்ட் இருக்கு சொன்னங்க ஆனா டைம் இல்லின்டாங்க
ம், ம் ம்
இனி எதோ வேற ஃப்ரெண்டு புடிச்சுதா ரெஃபர் பண்ணுங்க
ஆமா ரெஃப ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்துட்டா நம்மளுக்கு பிரச்சனயே இருக்காது ஃபோன் பேசுறக்கு
நீங்களு உங்க ஃப்ரெண்டுக்குலா ரெக்கமெண்ட் பண்ணீங்ளா
இல்ல நா இன்னு ரெக்கமெண்ட் பண்ல நானே அக்கா சொல்லி ஆ ரெண்டு மாச மா சொல்லிட்டுருந்தாங்க இப்பதா ஜாயின் பண்ண நம்மளுக்கு இந்த ஒர் க் பாக்கவே டைம் சரியா இருக்கா நம்ம ஃப்ரீயா இருந்தோம்னா பாக்கலா ரெண் டு ஒர்க்கு
அதா அதாங்க
அதுவே சொல்லிட்டே இருந்தாங்க சேரி அவங்களுக்கு காலர் யாரு இல்லன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்பறோ அவங்க கூடதா ஒரு நாலஞ்சு கால் பேசின
சேரிங்க
அது இல்லாம அவங்க ரெண்டு கால் ரெண்டு நம்பர் வேற வச்சிருப்பாங்க போல
யாருங்க
அக்காதா
ஆமாமாங்க அது அது அவிங்க மாமனார் நம்பர் தாங்க
ஆமா
அ அ அவிங்க நம்பர்லயு லாகி ன் பண்ணி வச்சிருக்காங்க
ம், ம் கொஞ்சோ அக்காவுக்கு வைராக்கிய அதிகம்போல ஒண்ணு வுட்டா ஒண்ணு எதா ஒரு ஜாப் பண்ணிட்டே இருக்காங்க சென்னையில சாரி அங்க வெளி வெளியூர்ல வந்துட்டு நல்லா சேலரியில அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க போல
ஆ அப்பிர்ந்தாங்கே கொஞ்சோ ஐ டி துறைலேதா இருந்தாங்கே
ஓ செர் செர் செரி
அப்பறோ மேரேஜ் பிக்ஸ் ஆனதுவே ரிசைன் பண்ணிட்டாங்ககே
உம் அப்ப கொரோனா டைம் வேரையா அதனால
அப்போ புடிச்சு அப்புற சும்மாவே ஏன் வீட்டுல இருக்கணும்னு அப்புற இல்ல ரொம்ப ஈடுபாடா இருக்கேங்க ஏதோ ஒரு ஜாப் பண்ணணும்
சரி சரி சரி இப்போ அங்க தனியா வேற போயிட்டாங்க
ஆமாங்க உம்
இப்பல்லாம் சந்திக்கவே முடியறது இல்ல அடிக்கடி இங்க இருப்பாங்க பார்ப்போம்
சரிங்க
இப்பல்லா ச அங்க போனதுல இருந்து சந்திக்க முடியறதே இல்லே
சேரி சேரிங்க அப்புறம் வீட்லயே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லா இருக்குங்க கொஞ்சம் வெளியில போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு போயிட்டாங்க
மொதல்ல இருந்தே அத சொல்லிட்டு இருந்தாங்க தனியா போகணு தனியா போகனுனு அப்றோ உங்க மாமாவுக்கு இப்பத்திக்கு கம்பெனிக்கு கூப்பர்ற மாரி தெரில போல
ஆமாமாங்க
வெளியூர் போகணு போகணுனு சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு வந்து அவருக்கு உங்க மாமாவுக்கு இந்த ஊர விட்டு போக அவருக்கு மனசு இல்ல
ஆமாமா
வெளியூர் போலா போலா அங்க போன ஒரு
ஆமாமாங்க அது அங்க வெ வெளிமானிலம் போனாலு நம்ளு க்கு ரூமு கரெக்டா இருக்கணுங்க உணவு அதுக்கப்பறோ ச சமச்சு சாப்டா வீட்டு வாடக எல்லாமே கொஞ்சோ அதி வருங்க வீட்ல இருக்குற மாதிரி இருக்காதுங்க அங்க போனீங்கன்னா எல்லாமே காசுங்கு தண்ணில இருந்து எல்லாமே வீட்டு வாடகை நம்ம வாங்குற இன்கம் ஃபுல்லா அதுக்கே காவாசி போய்ருங் பாதியாச்சு
ஆமா ஆமாங்க
அப்புறம் வே குழந்தைகளை பாத்தீங்கன்னா பள்ளில சேர்த்துன்னா அப்புறம் அதுக்கு தகுந்த மாரி அடாப்ட் ஆகணு
உம் ஆமா ஆமா ஆமா இப்பவுமே இவுங்க சேர்ந்து இருக்கிற பள்ளில வந்து கூட அதிகமா தா ஆகுமா
ஆமா ஆமாங் என்னமோ அப்புறம் அவங்கவிருபத்துக்கு சேர்த்தி இருக்கங்க
ஆமா ஆமா எல்லாமே ஒன்ன பாத்து ஒண்ணு நாமளு பெருசா சேத்தணு சேத்தணு னும்னு எல்லாருமே அப்டித்தா போறாங்க போற போக்குல பாத்தா கார்மெண்ட் ஸ் கூல்லெல்லாம் எதுமே இருக்காது போல
அப்டின்னு சொல்ல முடியாதுங்க அப்புறம் நம்பள தவிர இன்னு ரொம்ப பேமிலி பினான்சில்லா இது பண்றாங்கல்லா அங்கதான சேத்துறாங்க
இருந்தாலுமே நம்ம காலத்துக்கு அப்பா காலத்துக்கு இருந்த அளவுக்கு இப்ப குறஞ்சுருச்சு
ஆமா ஆமா கண்டிப்பாங்க
இப்ப உங்க அக்கா வீட்டுக்குகிட பக்கத்து இரு இந்த பள்ளிக்கூடத்துலயு ஒரு ஒன்னாவுதுல இருந்து அஞ்சாவது வரக்கு இருக்குது மொத்தமாவே ஒரு அஞ்சாறு பொடுசுங்கதா படிக்குது
அதாதாங்க
அது வந்து மாசோ ஒன்றர லட்சோ டீச்சர்ஸுக்கு மட்டு
அத தாங்க ஆனா இப்போ பாத்தீங்னா என்ன அதிகமா பீக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்களா ப்ரைவேட் ஜாப் தா கவுர்மெண்ட் ஜாபானு பாத்தா கவுர்மெண்ட் ஜாப் தா கொஞ்சோ அதிகமா பிரிஃபர் பண்றாங்க
ஆமாமா அதா அப்றோ நலையானது ஆமா திடீனு தூ வலைய விட்டு தூ போமாண்டா
ஆமா இது பாத்தீங்னா இது எப்போ தூக்குவான்னு தெரியாது கன்பாமே நிலையில்லாத ஒரு வேலைங்க இது வைவே ஜாப் பாத்தீங்கனா
ஆம்மா
ம் அது பாத்தீங்னா அப்றோ வயதானதுக்கு அப்பறோ நம்மளுக்கு வா பேமெண்ட் டு இது வந்துருதுங்க பென்ஷனுங்க
நீத்து நீக்கு
ம் அப்றங்க டைம் ஓடிங்ளா
ஆயிர்ச்சி ஆயிர்ச்சி ஒ பொண்ணு எப்போ நா தா போய் ஸ்கூல்ல வந்து கூட்டுவருவ
ஒர்க் இருக்கீங்ளா
ம் ஒர்க் அது போய்ட்டேதா இருக்
சேர் சேர் சேரிங்க வற பாப்பா வந்துருப்பாளாட்ருக்குங்க
ஸ்கூல் பேய் கூட்டு வருவ இப்ப இவ யார் கூட வந்தான் தெர்ல டிச்சர் குடுயா சேர் சேர் கத்த கச்சாயோ வா வா அ வந்தா ஆமா வந்தா அதெல்லா தா அக்கா பொண்ணு மாரியே பேசுவா அ நல்லாவே பேசுவா ஒரு ஆறு மாசோ மூத்தவள்ள அவ வந்தா பாத்துரோ நா வந்து பெட்ரூம்ல ஆ லாக் பண்ட்டு இருந்த பெட்ரூம்ல அதனால ஆளு வந்தது அம்மாவுக்கானுன் அழுக கண்ணல பாத்துட்டா அதுக்கப்றோ போயிருவா ஒரு நாள் வாங்க இந்த பக்கோ வந்தா அக்கா வீட்டுக்கு வந்தா எப்ப வருவீங்க
அங்க ஏதாது விசேஷம்னா வருவேங்க
விசேஷம்னா தா அக்கா விட்டுக்குவரதா
அப்டினுலா இல்லைங்க எத கேடா அப்டின்னு இல்லலைங்க ஆமாங்க ஆஹ் அப்டி இருந்தா வருவேங்க இல்லைன்னா அத பாக்குறன வருவேங்க
அப்பா அம்மாவ கூட ஒரு நாள் பாத்தே நா கரெக்டா அங்க இருக்கும்போது போ தங்க
சேரி சேரி சரிங்க
இந்த டூர் போறேன்னு சொல்லிட்ருந்தாங்க கேன்சல் ஆயிட்ச்சு போல
ஆமா ஆமாங்க
உம்
இப்ப அதெல்லா தனிய இருந்தப்ப போறதாங்க டூர்லா ஆம்ப புதுசா மேரேஜ் ஆனவங்க ஆமா ஆமாங்க அ
ஒரு ஒரு வர்ஷத்துக்கு முன்னாடி நீங்களா போயிட்டு வந்தீங்கல்ல அந்த கோயில் பக்கோ ஒரு நாளா ரெண்டு நாளா அது
அது பை ரெண்டு நாளுங்க
ம் சேர் சேர் செரி
ஒரு வெளி மாவட்டத்துல அங்க ஒரு நாள் அது சொந்தத்துல அங்கயே வீடு பாத்து ஸ்டே பண்ணி அங்க பக்கத்துல பொயிட்டு வந்தங்க
ஓ செரி செரி அங்க அப்ப வீட்டு ஸ்டேக்லா எவ்ளோ ஆச்சு
வீட்டு ஸ்ட்டேனா அது இவிங்க மச்சா அவிங்க சொந்தத்துலயே ஒருத்தீங்க அங்க இருந்தாங்களாமாங்க
ஓ அப்டியா சேர் சேரி ஆ அ
க்கா வகைலயோ இல்ல அத்த மாமா வகைலயோங்க அந்த வீட்ல ஏதோ ஒர் நாள் இருந்துங்க
ஓ சே ர் சே சேரி நம்ப காசு குடுத்து ஹோட்டல்ல தங்கிருந்தா எப்டியோ ஒரு ஆயிருக்கு
ஆமாமாங் ஆமாங் அ
ம்
இப்டி எங்கிங்க அது மாரி எல்லா போறக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடோவோ ஃபேமிலியோட போலாங்க
இருந்தாலு ஃப்ரரெண்ட்ஸோட போனத்தா நல்லா இருக்குன் சொ ல்றாங்க
அ அப்டின்னு ஆமாங்க அதுவு கொஞ்சொ நல்லா இருக்குங்க ஃபேம்லியோட போனா எதாவ் போன எடத்துக்குது மட்டுந்தா போய்ட்டு வர மாரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸோட போனா போகாத எடத்துக்குல்லா போயிட்டு வர மாற்ருக்
குற்றாலம் மாரி போனீங்ளா அந்த எடத்துல நீங்க போன எடத்ல குற்றால வாட்டர் ஃக்ப்ளாஸ் அந்த மாரி எதாவ்து இருந்ததா
அத் து மாரி எடத்துக்குலா நாங்க போலீங்க போனது ஃபுல்லாவ்மே
ஆன்ம ஆன்மீக சு த அந்த
ஆமா அது மாரி சுற்றுலா தா போனு அது மாரி சுற்றுலா தா போனுங்க
ஓகே ஓகே ஓகே சேரி ஓகே நம்ம அடுத்த கால்ல சந்திப்போ
ஆ ஓகேங்க